ஹலோ ஆ நல்லாருக்கீங்ளா ஆ கேக்குதுங்க ஆ கேக்குதுங்களா கேக்குது கேக்குது ஆ நல்லாருக்கெங்க
ஆ சாப்டீங்ளா?
ஆ சாப்டாச்சுங்க நீங்க சாப்
அ அ சாப்டாச்சுங்க
செரி செரிங்க அப்றொ ஹலோ கேக் குதுங்ளா? லேட்டா கேக்குதோ நா பேசுற து
ஆ இப்ப சரி ஆயிடுச்சு இப்ப சரி ஆயிடுச்சுங்க கொஞ்ச விட்டு விட்டு கேட்டுச்சு
சரி சரி ஓகே ஓகேங்க அப்புற உங்க வீட் வீட்ல அன்னைக்கு வரும்போது பாத்தோம் டெய்லியா செடி எல்லா இருந்தது அதெல்லா எப்டி மெயின்டன் பண்ற றீங்க
அது டெய்லியு வந்து எப்போதுமே பூக்காதுங்க
ஓ
ம் அது வந்து எப்ப தெரியுங்ளா அந்த மார்ச்சு ஏ மார்ச் ஏப்ரல் மே ஒரு நாலு அஞ்சு மாசம் பூக்கும் அப்புற பூ பூக்காதுங்க அப்புற நம்ம என்ன செய்யணு அது கெழங்கு டெய்லியா கெழங்கு அந்த கெழங்கு எடுத்து ம் நல்லா நம் இப்ப காய் வச்சு வச்சுருணுங்க கெழங்க எடுத்து காய் வச் வச்சு வச்சிட்டு நல்லா காஞ்சு அந்த கெழங்கு வந் து நம்ம இப்ப உருளக்கெழங்கு மாதி எல்லா இருக்குல்ல நல்லா குண்டு குண்டா அத நல்லா வத்து அந்த உள்ளுருக்க தண்ணி எல்லா நல்லா காயணு காஞ்சு அப்டி சுருங்கிரும் அந்த கெழங்கு சுருங்கினதுமே அது மட்டு நல்லா வெயில்ல காய வச்சு வேற பக்கம் நம்ப எடுத் தும் மறுபடியு போட்டுறனுங்க செடி வேற பக்கம் போட்றணு அந்த கெழங்கு ஊன வச்சற்ணு ஊனிவச்சோன்னா அது அடுத்த சீசனுக்குள்ள அது வளந்து பூ பூக்க தொடங்கிரும்
ஓ ஒரு வாட்டி தா பூ பூக்குங்ளா அந்த பழய செடி ஒரு வாட்டி தா பூக்குமா ஆ
பூக்கும் நாம நா நெறைய செடி வேணுனாக்கா அந்த கெழங்கு எடுத்து ஏன்னா இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம் அந்த கிழங்கு எப்டி டெய்லியா வர வைக்கிறதுன் உங்களுக்கு சொல்றே பூச்செடி அந்த பழய அந்த சீசனுக்கு பூக்கும் அப்புற வெறு இலைங்க மட்டு தா இருக்கும் பூ பூக்காது ஒரு நாலு மா நாலஞ்சு அஞ்சு மாசதா அந்த பூ பூக்கு திருப்பி நம்ம அந்த கெழங்கு எடுத்துட்டு வேற காய வச்சு வச்சுன் இன்னு கொஞ்சோ நெறைய நம்மளுக்கு பூக்கு அத்தா அந்த ட் டெய்லி எப்டி வர்றதுன்னு உங்களுக்கு சொல்றே நா அந்த நாலஞ்சு மாசோ பூவே அந்த நாலஞ்சு மாசோ ங்க இருக்கு இது இப்பன்னா ஏப்ரல் மே அந்த சமயத்துல எல்லா கொஞ்சோ நல்லா பூ ஒரு செடிக்கு ஒரு பத்து எலயே தெரியாது பூவாதா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த மாச இப்ப வந்து கொஞ்சோ கொறஞ்சிருச்சு அடுத்த மாசங்க போது ஒரு பூ ரெண்டு பூன்ணு பூக்கு அதுக்கப்பறோ பூவே வராது ரோச ரோசு ரோசு இது எப்டி சீசன் டைம் தானே ரோஸ் வருது நெறைய பூக்கு அப்புறமா ஒன்னோ ரெண்டோ ஆ பந்த மத்தங்க டெய்லியாகு டெய்லிய கிளங்கள டெய்லிய செடி வரது இப்ப நம்ம வேணங்குறத எடுத்து எடுத்து அப்படியே போட்டோம் னா நெறைய நம்ம செடி வச்சுக்கலாங்க அது வந்து ஒருனு அந்த மாதிரிதா வரு டெய்லியா பூ மீதி இந்த இந்த பூவுெல்லா ச போதும பூத்துட்டு இருக்குங்க இந்த மஞ்சள் கலர் சொல்ற மேரி கோல்டுன்னு சொல்றோ இல்லையா
ஆமா ஆமாங்க
அதெல்லா எப்போவுமே பூக்கு எப்போதுமே இருக்கு மஞ்சள் கலர் பூவு மீதி இந்த சீசன் பூ பூக்குறது இந்த டெய்லியா பூவு ரோஸு அந்த மாதிரி எல்லாம்ங்க உங்க ஊர்ல எப்டி இருந்த கனகாம்பரம்மல்லிக எல்லா சீசனுக்கு போகுது இல்லையா சீசன் தானே கனகாம் அப்புறோ மல்லிக லா
ஆமா ஆமா மல்லி எல்லா கம்பல்சரி சீசன்குதா ஆனா எங்க வீட்டுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரே டெய்லி பூத்துட்டேதா இருக்குது அது செடி மாரி இதா குத்துச்செடின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இருக்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்கு எப்பயுமே பூ பூத்துட்டேதா இருக்கு அந்த கொடியில போறது வந்து து அந்த முன்னேழு பின்னேழு நாளுனு சொல்லுவாங்க அந்த கரெக்டா அந்த அ சித்திர மாசோ அந்த அந்த டைம்ல பஸ்ட் ஒரு ஏழு நாள் நல்லா பூக்கு அதுக்கப்புறமா மறுபடியு ஒரு ஏழு நாள் அந்த ஏழு நாள் முடிச்சதுக்கு அப்புறமா ஆ அது வந்துட்டு அ அப்டியே பூ சிரிசாயிரு சிறுசாயி பூக்கு அவளோதா அந்த ஒரு டூ வீக்ஸ் மட்டு தா பூக்குங்க மல்லிப்பூ அதுக்கப்புறமா பூக்கவே பூக்காது கொடியில வர்றது நெறைய பந்தல்லாம் போட்டு கொடியில வச்சிருப்பாங்க பாரு பாத்திங்களா அதுல ஆனா இப்ப வந்து பாத் பாத்தீங்கன்னா அந்த குத்துச்செடி வாங்கி வச்சிடுறாங்க அது வந்துட்டு செடிகளா இருக் க்கு அது பூத்துக்கிட்டே இருக்கும் வருஷம் பூரா பூ பூத்துக்கிட்டே தா இருக்குது
ஓ வருஷம் பூரா வருது
வருஷம் பூரா வருது அந்த கொடி மாரி இல்லாம ஆ
ம் குத்துச்சேடி பாத்து ம் இங்க இந்த காரமட சைடுல பாத்துருக்கேங்க அங்க அந்த குத்தி நீங்க சொன்ன மாரி குத்தி செடி தா அது விடிய காலைல நாலு மணிக்கெல்லாம் பூ பறிக்க வந்துடுறாங்க விடிய கால் நாலு மணிக்கு நாலு மணிக்கு வந்து ஆறு மணிக் பூ பொறிச்சிடுறாங்க அப்போ சொன்னாங்க உங்க இதெல்லாம் சீசன் டைம்னு தா எப்போதுமே இதெல்லாம் பூக்காது அதனால தா அந்த பூக்காசம் ஏதாது ஒண்ணு ரெண்டு பூக்குற சமயத்ல ரேட் ஜாஸ்தி போல
ஆமா ஆமா ஆமா மூணாயிரத்துக்கெல்லாம் விக் து போன வருசம் ஏதோ விசேஷ டைம்ல மூணாயிரம் நாலாயிரம் டிவில எல் போட்டிருந்தாங்க ப
ஆமா ஆமா கிலோ அ ரெண்டாயிரம் ஆயிரம் மூணாயிரம் மட்டும் வந்துருச்சா அப்ப கம்மியா போது து ஆ ஆ கம்மியா பூக்குறதுனால ம்ம் கனகாமர எப்டிங்க
கனகாம்பர எல்லா இப்ப இல்லலங்க முதல்ல வச்சிருந்தோ வீட் வீட்ல கனகாம்பரம்னு இருந்தது அது இப் தோழி இப்ப வந்து யாருமே அது அதிகமா விரும்பி வைக்க மாட்டேங்கிறாங்க முதல்ல இருக்கும் நெறைய பூ வந்துட்டே இருக் கதர் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு கனகாம்புரத்துலயே ஒரு மாரி கலர்ல ஒண்ணு அத விட கொஞ்சோ நல்ல ஒரு மாரி அந்த அப் பப்பாளி இப்போ கட் பண்ண ஒரு கலர் வருது இல்லங்களா ஹைபிரிட் பப்பாளி அந்த கலர்ல ஒரு கனகாம்பர இருக்கு அப்பறம் வந்து அந்த டிசம்பர் பூன்னு சொல்லுவாங்க கேள்வி பட்ருக்கீங்களா அதையும் கனகம்பறம்ந்தா சொல்லுவாங்க
அஅ ஆமா ஆமா ஆமா அஅ
இருக்கு எ
நீல கலர் பாத்திருக்கே டிசம்பர் பூவு
அ வெள்ள கலர்லயு இருக்கு
ஓ சேரி சேரிங்க நீங்க சொன்ன இந்த பப்பாளி கலரு கணக்க அது நல்ல கலரு இல்லிங்களா மொத ஆரஞ்சு டைப்புல இன்னொன்னு ரெட்டு் கலர் ப்புல அது ப்ர்ஸ்ட் எல்லா வப்பாங்க
அப்டியே கட்டுனோம்னா அவங்க ரெண்டு மூணு சேத்தி கட்டுவாங்க பாத்தா பூ அதுவே நல்லா அவ்வளவு நல்லா அடர்த்தியா இருக்கு பாக்குறதுக் க்கு நெறைய முடி இருக்குவங்கலா ந நல்லா வச்சு இப்பம் இப்ப அது யாருமே வக்கிறதே இல்ல
வெறு மல்லிகப்பூவு ரோஸ் இந்த கோயும்புத்தூர் சைடு எல்லா பாத்துட்டா ரோஸ் இது மல்லிகப்பூ கனகாம்பரத்தயே காணா இப்ப அதுக்கு பதிலா இன்னொரு பூ வச்சு கட்டுறாங்க ம் வக்கறது இல்ல இந்த இடையல இடையல இன்னொரு பூ இந்த சாரிக்கு மே ச்ச கோல்டன் கலர்
ன அந்த கலர அடிச்சுக்கறாங்க
கடைங்களிலயே அதா விக்கிறாங்க இங்கேயு ஊட்டி சைட்டுலையு அந்த மாரி வந்துருச்சுங்க போ எடையிடையல மல்லிக பூ எடையல
ஆ ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கறாங்க என்ன கலர் வேணும்போது
ம் அந்த மாதிரி கலருல இப்ப கனகாம்பரமே பாக்க முடியறது இல்ல மொதல்ல பூக்கடை எல்லா பாத்தா கனகாம்பரம் மல்லிகைப்பூ எல்லா கலந்து தலைக்கு வைக்கும் போது கூட அதா கலந்து வைப்பாங்க கனகாம்பரம் தனியா மல்லிகைப்பூ தனியா இப்ப எங்க கனகாம் பரமே பாக் க. முடியாத் இப்ப இது கம்மிய ஆயிருச்சோ செடியு கம்மி ஆயிடுச்சு போல
ஆமா ஆமா ஏன்னா இப்ப மொதல்ல மாரி கனகாம்பர யாரு வைக்கறது இல்லைங்கறங்காட்டிக்கு அதை அப்டியே விட்டுட்டாங்க போல இருக்கு
ம் ம் அது மல்லிகைப்பூ மா மல்லிகைப்பூ செடி மாதி தா இருக்குமா அது வேற மாரி இருக்குமா செடியா அல்லது
செடி செடிதாங்க அது கனகாம்பர செடி தா நல்லா என்ன சொல்றது ரொம்ப பெருசால்லா வளராது குட்டி குட்டியாதா இருக்கோ செடியே குட்டியாதா இருக்கும் அது ஒண்ணு அவ்வளக்கா ஸ்மெல் இருக்காதுெல்ல உங்களுக்கு கனகாம்பர ஒன்னு
ஆமா அழகுக் அழகுக்குத்தா அழகுக்கு வச்சு
பூ வந்துட்டு பாக்கறதுக்கு அழகா இருக்கோ அவ்ளதா மல்லிகைப்பூ அளவுக்கு ஒரு வாசனை இருக்காதுல்ல வ்
வாசன இல்ல சும்மா அப்ப இன்னொரு பூ மல்லிகை போல இன்னொரு பூ பூ இருக்கு இல்லைங்களா
முல்லபூ முல்லபூ ச
இல்ல முல்லபூ இன்னொன்னு வாசமே இருக்காத
காக்கடப்பூ காக்கடப்பூ
ஆ காக்கடா காக்கடா ஆ அந்த மாதி இதுவு நல்ல கனகாபுரம் வாச இல்லாம ஆனா அழகுக்கு வச்சுக்கறாங்க ம் அது ஒரு செடியல எப் எத்தன பூ பூக்கும்
அது வந்துட்டு உங்களுக்கு கனகாம்பர வந்து செடியை பொறுத்து நல்லா கெளைகள் லா நெறைய இருந்துக்குவீங்களே நல்லா ஒரு மழ ரெண்டு முழ அளவுக்கு வரு அதோட அந்த பூ பூத்ததுக் அப் அப்புறமா அந்த காம்புக்கும் வெரல் அளவுக்கு நீளமா இருக்கு ங்க அதுலயே ஒவ்வொரு பூக்கு எடலி கீழே வெத வந்துரு அந்த பூ பறிச்சதுக்கு அப்புற அந்த வெத வந் வந்து உங்களுக்கு நீட்டம்மா அந்த இ நெல்லு ஷேப்ல இருக்கு அந்த வெத அந்த மாரி இருக்கு உங்களுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா காஞ்சதி கீழ விழுந்தது அப்டியே பக்கத் பக்கத்துல செடி வந்துரு ஒரு செடி வச்சீங்கன்னா போது உங்களுக்கு அப்டியே அது ஒரே வெத உளுந்து உளுந்து நெறைய வந்துரு
பரவால்லியே ஆ நம்ப வைக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்ப மல்லிகை பூ எப்டி அது எப்டி வரு மல்லிக
மல்லிகைப்பூ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குத்துச்ச செடி மல் செடிதா வாங்கிட்டு வந்து தங்க ஆ செடி தா நாங்களும் வாங்கிட்டு வந்து வச்ச வச்சது அந்த செடி வளந்ததுக்கு அப்புறமா அப்டியே நம்ம வளச்சுவளச்சு விட் ட்டு பதியம் போட்டு ஏதோ ஒரு கவர்ல வளைச்சு விட்டுட்டு மண்ணெல்லா கொட்டி வெ ச்சிட்டோன்னு வைங்களே அதுல கெள ஒரு மார வளந்து வந்த தீமே நம்ம அப்படியே அத கட் பண்ணிக்கலா. ம் கட் பண்ணி வேற எங்க வைக்கணுமோ அங்க அப்டியே அந்த கவர கிழிச்சுட்டு குழி தோண்டி அந்த எடத்துல அப்டியே அத வச்சிரலா
ஓ பதியோ போடுறது இந்த ரோ ரோஸ் கட்டிங் மாதிரி கட்டிங் கு ஆ அத எடுத்துட்டு கட்டிங் அது கட் பண்ணி கட் பண்ணி வச்சா வந்துரு
வந்துரு வந்துரு நீங்க சும்மாவே அத இதையே கட் பண்ணி ஒரு ஓ ஒரு ஓரமா வச்சு நல்லா தண்ணி விட்டீங்கனாலே அப்டி வந்துரு
ஓ ஓ செரி செரி ஓ வெத கெடையாது அதுக்கு ஆ ஆ ஓ கனகாம்பரோந்தா வெத அதுவு தானா வந்துரு வித வெடி
துரு அத ஒன்னு நம்ம போட்டு வளத்தல்ல வேண்டா
ஓ ஓ ஓ சேரி சேரி ஓ பரவால்ல அப்ப உங்க வீட்ல கனகாம்பர செடி இல்ல
இல்ல இல்ல மொதல்ல இருந்துச்சுங்க இப்ப இல்ல மொதல்ல இருந்துது கனகாம்பரோ ரோஸ் எல்லா மொதல்ல இருந்துது துவே அப்புறமா அது அதிகமா வைக்கிறது இல்ல அது அது ஆ அப்பிடியே எல்லாத்தையு நெறைய படர்ந்து இருந்தது அப்படியே வெட்டி போட்டாங்க அவ்ளவுதா அதுக்கப்புறோ அத வெக்கில
ம் அது கட்றது கொஞ்ச பாத்து கட்ணு இல்லயா மல்லிகை மாரி கொஞ்ச அசால்ட்டா எல்லா கட்ட முடியாது கொஞ்ச அந்த காம்பு ரொம்ப லேசா இருக்கு ஓ அதனால பா த்துதா கட்ணு நிதானமா
ஆமா ஆமா
சேரி சேரி சேரி சேரி அப்ப சேரி உமல் ம் அதனாலயே எல்லாரு விரும்பி வாங்கி ஈவு கட்றதுக்கு ரிஸ்க்குனு வுட்டுட்டாங்ளோ கொஞ்ச மெதுவா தா கட்ட வேண்டிய வரு ஆ அப்பற பேச சேர் சேர் செரி பேச ஓகே ஓகேங்க ஆ சேரிங்க
கட் பண்ணிருங்க அந்த ரெட் கலர் பட்டன் அமுக்கிருங்க
ஆ கட்டன்த கட்டன்த